ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுக்கா ஒங்களுக்கு கேக்குதாக்கா
ஆ கேக்குதுப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கேப்பா ஆ எப்டி போயிட்டு இருக்கு ஆ அப்ப ஒர்கல்லா நல்லா இருக்கா ஆ ஓகே ஓகே ஓகே எப்டி இப்ப எம் ஏ தமிழ் தமிழ் இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ்ல எப்டி எடுத்தீங்க எப்டி படிச்சீங்க
லேருமே தமிழ்னா ரொம்ப பிடிக்குகா நெறையா காம்படிஷன் ரைட்டிங்ல ஸ்பீச் அந்த மாதிரிலா கொஞ்சோ இன்ட்ரெஸ்டா இருந்ததா அப்டியே அதனால சம் அப்புறோ இப்ப காம்படட்டிவ் எக்ஸாம் எல்லாமே கம்பல்சரி தமிழுடைய நம்மளுடைய தாய்மொழியோட இம்பார்ட்டன்ஸ் அத பண்ணுவாங்க இ
ஆமா ஆமா அதுவுமே ஒரு பெனிஃபட்டு தா வந்து எனக்குமே தமிழ் படிக்க குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானு வந்துட்டு நா எடுத்த மேஜர்லா வேறதா அப்ப வந்து நானே யோசுச் நெறைய டைம் யோசிச்சிருக்கே நான் வந்து டென்துல வந்துட்டு சென்டம் வாங்குனே தமிழ்ல சென்டம் இன்னொரு சப்ஜெக்ட்லயு வாங்கினே பட் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப புடிச்சனாலதா எனக்கு அதுல வந்து வாங்க முடிஞ்ச்சு அப்போ பியூச்சர்ல வந்துட்டு நானு மேக் ரிலேட் சப்ஜெக்ட் எடுத்து நா படிச்சட்டு இருக்கு போது அதாலா ரொம்ப கட் கஷ்டப்பட்டப்ப ஆ அப்ப யோசிச்சே பெசாம வந்து தமிழே எடுத்துயிருந்தா ரொம்ப ஈஸியா இருந்துருக்குன்னு நம்ம அதிகமா படிச்சுருந்துருக்கலா நமக்கு அது ஈஸியாவு இருக்கு தென் தெரிஞ்சுக்கறவுக்கு ரொம்ப இதா இருந்திருக்கு நம்ம எனக்கு பியூச்சர்ல வந்து ஒர்க்கோட அவைலபிலிட்டி வந்து அதிகமாவு போது நானுமே அத வந்து நெறைய யோசிட் பேசாம நம்ம தமிழ் படிச்சு தமிழ் மேஜர்ல போயிருக்கலா அப்டின்ட்டு
நம்ம எத தாய்மொழியில படிக்கிறமோ அதுதா நம்மளோட டைய வந்து நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப கான்ஃபிடென்டாக அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்றதுக்கு இதாகவு இருக்கு அதுனாலதா ஒரு வேல்யூபலா இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே இன்னொன்னு இப்ப உள்ள உம் இப்ப புதுகவிதைங்கறாங்க நெறைய இது தமிழுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட் போய்க்கிட்ருக்கு ஒரு செயல் வடிவதுல இருந்த ஒரு கவிதை இன்னைக்கு வந்து ஹைக் கூன்ற ரெண்டு வரியில நம்ம மனசுல நெனைக்கிறத ரெண்டே ரெண்டு வரில சொல்லிட்டு பொயிர்து
ஆம்மா ஆம்மா ஆனா அது நல்லாதானே இருக்கு ஒரு விதத்துல பாத்தா ஒரு விதத்துல பாத்தா அது நல்லா இருக்கு எவ்ளோ பெரிய விஷயத்த வந்து அந்த ரெண்டு லைன்ல ஷார்ட்டா சொல்லிருவாங்க அத யோசிச்சு பாக்கு போது அதோட ஆழொ நமக்கு தெரியு அந்த ரெண்டு லைன் அப்டின்றோ அதோட வந்து அதிகமா இருக்கு நம்ம யோசு சுப் பாத்தாதா இத்தன விஷயோருக்கா அப்டி இந்த விஷ்யோ இந்த ரெண்டு லைன்ல நா நெறைய ஹைக்கூ கவிதைகள் படிச்சிருக்கே படிப்பே எனக்குப் புடிக்கு ஆமா அத கூட வந்து இந்த ச இதுலலா வெப்பாங்கல்ல சமூக வலைதளங்கள்ல ஸ்டேட்டஸ் மாரிலா வெப்பாங்கல்ல அது வைக்கிறக்கு எனக்கு புடிக்கு நா அந்த மாரி நெறைய வெச்சிருக்கே அ அது மாரி
பூர்வமாகவு நம்மளுடைய வாழ்க் கையுடைய சம்பந்தப்பட்டதாகவு அதிகமான கவிதைகள் வந் து நம்மள ஈர்க்கக் கூடியதாக இருக்கு அதாது மெ அ மெழுகி உருக் கும் மெழுகாய் உருகும் சேய் அப்டின் சொல்லிட்டு நெறைய
அ அ அ நல்லாருக்குல்ல பாருங்க கேக்கவே அலகாருக்கு இத வந்து ந நம்ம தமிழ் படிச்சிருக்கோங்க தமிழ் நெறையோ வந் து அத ஆலமா உணர்ந்தவங்களால அந்த வடிவத்த வந்து காழ்ந்து கேக்கும்போது நல்லாருக்கு
கே நல்லாருக்கு இன்னொன்னு வந்து சாதாரண மனிதர்களுக்குக் கூடய புரியக்கூடிய ஒரு விதத்துல தா இருக்கு ஒரே ஒரு சில வந்து அ அந்தப் படிமக் கவிதைகள்ன் சொல்லும்போது நமக்க ருக்கு ஒரு சிலக் கவிதைகள் வந்து எளிமியாவு ஈஸியா புரிஞ்சிக்கறா ரெண்டே ரெண்டு லைன்ல அலகா நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத் துவத்த வந்து சொல்லிட்டுமா அப்ப பாரதியார் வந்து செயல் வடிவ கவிதைகளாகட்டு ல ஹைக்கூ காவிதைகளாகட்டு அதிகமா சொன்னது மாதிரி இப்ப நெறைய செயல் வடிவ கவிதைகள் கூட வந்து என்ன செஞ்சிருக்க அத வந்து மாத் தி அமச்சிருக்கு எளிமையாக்கி அ நம்ளுக்கு நெறைய விஷ் யங்கள வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இதுவு ஒரு காரணமாவு
நீங்க பேசுறத பாத்தா பாரதியார்க்கு பாரதியார் கவித ரொம்ப புடிக்கும் போலயே உங்களுக்
ஆமா ஆமா பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள்லா இன்னமு வந் வந்து அப்டியே நம்மளுக்கு ஒரு உணர்வு பூர்வத்த இன்னமு ஒரு தமிழ் மேல ஒரு பற்றையு இதயு தூண்டிக்கிட்டுதாருக்கு அக்கினி சிறகுகள் ஒன்றின் கண்டேன் அன்ற வரியில் தா வந்து இன்னமு நமக்கு ஒரு உணர்ச்சியத்தா இன்னமு கொடுக்க
அத அத இதா வெச்சிதானே அப்துல் கலாம் அந்த அக்னி சிறகுகள் புக்கே எழுத்
ஆ புக்கே எழுதுனாங்க அவரு கூட நம்ம ஒரு இதுல சொல்லிருப்பாரா தாய்மொழிக் கல்விதா தமிழ்ல படிச்சிதா வந்து அறிவியல் நா வளர்ந்ததுக்கு வந்து முக்கிய கார் ணமேன்னு ஒரு நேர்காணல்ல கூட வந்து ஐயா அவர்
சொல்லியிருக்காரு ஆமா ஆமா அதெல்லா உண்மதாப்பா இதுல இதெல்லா நம்ம வந்துட்டு பே பேருசா நெனைக்காதனாலத் தா வந்து மத்த விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு பெருசாக்கிட்டு இத சின்னதாக்கிட்டாங்ளோ எனக் கு தோணுது ஒவ்வொரு விஷயோ பெரிய விஷயமா நா நெனைக்கறது என்ன தெரியுமா இப்ப இருக்குற வந் து ஒரு காலகட்டத்துக்குல நெறையா ப பசங்க வந்து படிக்கிறாங்க மத்த அ மா மாநிலத் துல இருக்க பசங்களுக்கு வந்து அவுங்களோட தாய்மொழியோட முக்கியத்துவோ வந்து அந்த கவுர்மெண்ட்டே அ தேர்வுகள் எழுதப்போ அதாவது அ தேர்வுகள் எழுதப்போமோது அவுங்களுக்கு அதிகமான் இந்த அவுங்க தாய்மொழியோட முக்கியத்துவோ குடுக்குறாங்க சரியா இது நம்மளோட கவுர்மெண்ட்டு பொறுத்த வெரிக்கு நம்ம தாய்மொழிக்கு முக்கியத் துவோ இருக்குதுதா ஆனா நம்ம க கவர்மெண்ட்ட தாண்டி நம்ம வந்து ஒரு பிரைவேட் அப்டிங்கிற போறப்ப கம்பல்செரி உங்க நொனி நாக்குல ஒரு இங்கிலீஷ் வேணு அத நீங்க பேசினாதா உங்களுக்கு வந்துட் டு எங்களால இங்க வந்து ஒரு ஜாப் குடுக்க முடியு உங்களோட நாலேஜ் தவர நாலேஜ் ஜே தாண்டி உ உங்களுக்கு இருக்குற ஒரு இன்ன சொல்லுவங்க ஒரு திறன தாண்டி நாங்க வந்து உங்களோட நுனி நாக் நாக்குலருக்க அந்த இங்கிலீஷ தா நாங்க அதிகமா பாக்குறோங்கிற மாரி எல்லா எடத்துலயு இது பரவிருக்கு
ம் பரவிருக்கு ஆனாலு இப்ப இப்ப முதற்கொண்டு வந் து நம்மளுடைய மாநி மத்தில அரசு பள்ளிகலைனாலு சரி மத்திய அரசு ராணுவ பள்ளிகலை ஆனாலு சரி தமிழ்மொழி வந்து தமிழ்மொழிக்கு அப்டின் சொ சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு டீச்சர்ஸ் வந்து இருக்கணு அப் டின்றத வந்து இப்ப கொணந்திருக்காங்க அது உண்மையிலே ஆக சிறந்த உண்மையான விஷய ஏன்னா தமிழ் நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலம்ன்றது நுனினாக்கில இருக்கணும்ன்றது தமிழ வந்து நாளைக் வந்து இப்படி ஒரு மொழி இருந்துச்சு அப்டின் ற மாதிரி குழந்தைகள் கொண்டுட்டு போயிடக்க கூடாதுன்றதுக்காக இப்போ வந்து அந்த ஒரு ஆ இதா வந்து மே கொண்டு வந்திருக்காங்க அது ஓரளவு வந்து இதா இருக்கு இன்னமு இது வந்து நெறையா பள்ளிகள்ல வந்து தமிழ் வந்து கட்டாயமாக்கப்படுவதன் மூலம் வந்து நம்மளுடைய தாய்மொழியளை சிந்திக்கவு அதை செயல்படுத்தவு நம்ம அப்துல் கயாம் ஐயா மாதிரி ந நெறையா சிவன் அவங்கள மாரி நெறைய பேர் வர்றதுக்கு காரணமாகவு அமையல்லா
ஆமாப்பா அது உண்மைதா ஏ அப்டி சொல்றேன்னா அவங்க நமக்கு குழந்தைகளுக்கு வந்து இனி வருங்கால கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து த தமிழ் பேசுறாங்க தா ஆனா நம்ம தே நம்ம குடுக்குற கல்வியில ஏதோ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ தாண்டி ஒரு மன மொழியை வந்து அவங்களுக்கு திணிக்கிறாங்களோ நீங்க இப்படிதா இதுலதா இருக்கணு இது உங்களுக்கு செகண்டரி அப்டிங்கிற மாதரி அவங்க கொண்டு வராங்களோங்கறல எனக்கு இருக்கு பய இருக்கு க்கிறதுதா ஆனா நா வந்து என்னோட பயணக்க அத முக்கியத்துவ குடுத்ததா சொல்லி குடுக்குற ஆனா எல்லா பேரண்ட்ஸு அந்த மாதிரிதா இருக்கிறாங்களாங்கறது எனக்கு தெரியல
இல்ல இல்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டுல விட வந்து பாரின் கன் ட்ரீஷ்ளலா க்கா இப்ப கூட வந்து என்னதுன்னா தமிக்கு வந்து ந அவங்களுக்கு தெரியலனா கூட அந்த ஆசிரியர்கள் மூலமாக அவங்களுக்கு எழுதவு படிக்கவு நெறையா அ கல்லூரிகளு சரி அங்க உள்ள பள்ளிகளு சரி ரொம்ப ஆர்வப்படுறாங்க அங்க இருக்க குழந்தைகள் கூ ட பேசணு கத்துக்கணு அப்படின்றதுல வந்து ரொம்ப உணர்வுபுறமா இருக்காங்க இங்க நெறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தே சரியான அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கு நெறைய சொ சோர்ஸ் இருக்கிறதுக்கு கூட வந்து தெரியாத அளவுக்கான நிலையில உள்ளது ஆனா தமிழுக்கு வந்து எங்க நாலு வேல்யூ இருக்குன்றது ஒரு இதுதா தமிழ் மீது பற்றுக்கொண்ட இருந்தாலு அப்ப இருக்க ஜி யு போப்பே இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் தன் கல்லறையில எழுத சொல்லியிருக்காங்க இப்ப எந்த அளவு தமிழ் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆ ஆ இங்க அப்டின்னு எழுதுவாங்க அப்டின்றப்ப தமிழ் இங்க மட்டு இல்ல நெறையா ஆ கண்ட்ரரிஸ்லயு வந்து இந்த தமிழ்
தமிழ் இருக்கு அது உண்மதா ஏன்னா எனக்கே வந்து வந்திருக்குப்பா ஆ வே நெறைய வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம பாக்கறோல்ல அதிலயு நெறைய நா பாத்திருக்கே வா ஆ பாரின்ல இருக்கிறவங்க வந்துட்டு இ அங்க நம்ம தமிழ்நா க தமிழ் டீச்சர்ஸ் தமிழ் படிச்ச பி எட் படிச்ச டீச்சர்ஸ் வந்து கேக்குறாங்க நல்ல ஃபாரின் அதாவது அந்த டாலர்ஸ்ல தான அங்க வந்து மதிப்புல சம்பளம் தராங்கல்ல அதே சேலரி தா இங்கியு ஒரு நாளைக்கு வந்து எத்தன மணி நேரம்னு சொல்லி இப்ப கிளாஸ் எடுக்க சொல்றாங்க கிளாஸ் குடுக்கலா அப்டிங்கிற மாரி அங்க இருந்து ஆளுகள் எடுக்கிறாங்க அதுக்குட நா நெறைய நா இதுல பாத்திருக்கே
அப்பறம் கூட அங்க அம் ம் ம் ம ஆ மனநிலை வந்து குன்றிய அந்த குழந்தைகளுக்கு கூட இவங்க வந்து தமிழ் மொழியில கற்பிக்கும் போது அவங்களுடைய ஹை ஸ்கூல் லெவல்ன்றது இன்கிரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் கூட வந்து அண்மையில ஒரு நாளிதழ் வெளில வந்த நா கவனிச்சே அப்போ உணர்வுளையு சிந்தனையில நம்ம ஒன்னு ட்றிய தா வந்து தமிழ்மொழி இருக்கு அதனால தா அந்த சித்தர்கள்ல்லா வந்து இந்த ஒவ்வொரு எழுத்து கலையும் போ இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உயிர் இருக்கு எழுத்து வடிவம் எழுத் இருக்கிறதுலயே த்து அதிகம் உள் மொழிகளிலே தமிழ்மொழியில தா வந்து எழுத்து வடிவம் வரி வடிவம் ஒளி வடிவம் எல்லாமா பிரிச்சு நம் ம உயிரோடையு ஒடம்போடையு கனெக்ட் பண்றதுனால நம்மளோட உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட நம்ம தமிழ்மொழி பேசுறதுனால அது வந்து சரியாகதுன்றது எவ்ளோ பெரிய வி ஷ்யமா ஆராய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு
ஆமா ஆமாப்பா கரெக்டா சொன்னீங்க நல்லா உங்களுக்கு வந்து தமிழ்ல ஒரு ஆழமான ஈடு பாடு இருக்கறது எனக்கு தெரியிது உங்களோட பேச்சுலியே நல்ல என்னை எனக்கு நீங்க பேசின விததுல நெறையா தெரிஞ்சிக்க முடுஞ்சுச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட பேசனது இன்னோர் நாள் பே
ஆ கண்டிப்பா பேசலாங்க்கா ஓகேக்கா தேங் நன்றிக்கா நன்றி